ஓ
ம் சொல்லுங்கப்பா
சொல்லுங்க நீங்க என்ன சமச்சீங்கன்னு சொல்லவே இல்ல இன்னக்கி
நா தா சொன்னனே நா பரோ ட்டா வாய்ந்துட்டு வந்துட்டேன் நா சமைக்கல ஆமா நாளைக்குதா வேல டபுளா ட்ரிபிளா இருக்கும் அதனால சரி இன்னைக்கி லைட்டா
ஓகே ஓகே ஓக்
அப்றோ உங்குளுக்கு வேற என்ன என்ன ப்ளேஸ் புடிக்குன்னு கேட்டல நா ஆல்ரெடி
என்ன ப்ளேஸ்னா
அதாவது நேச்சுரல் ப்ளேஸ் நம்ப அந்த மாரி போவோன்லே சுற்றுலா மார்லா போவோம்ல வெளியே அவுட்டிங்
அதெல்லா நல்லா போவாங்க ஏன் கேக்குறீங்க கேரளால எல்லா பக்கம் சுத்தியா எங்க வீட்ல இருந்து கேரளாக்கு பாலக்காட்டுக்கு வந்துட்டு ஒரு பிப்டி கிலோ மீட்டர்
நீங்க பாலக்காட்டுல என்னென்ன ல்லாம் போயிருக்கீங்க அந்த போட் ஹவுஸ் போயிருக்கீங்களா பாலக்காட் போட் ஹவுஸ் போட் ஹவுசா எங்க அது போட் ஹவுஸ் தானே அத ஒரு வாட்டி கூட்டிட்டு போனாங்க எங்க எங்களோட கம்
காட்டுல போட்ஹவுசா அதெல்லா எனக்கு தெரியாதுங்
பாலக்காடில ஏங்க ஆலப்புள்ளப்பா சாரி ஆலப்
ஆலப்புல அது போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதா போயிட்டு வந்தேங்க
அது அந்த நம்ம அந்த மூடில தான எல்லாமே போவோ நம்ம அந்த படகுல
அந்த படகுல போனோங்க நாங்க ரெண்டு வாரத்துக்கு மின்னாடிதா போயிட்டு வந்தங்க அதுதா எல்லா பக்ககோ அ ஆமா ஆமா சொல்றேன் இருங்க எல்லா ப்ளேஸும் சுத்தி பாத்துட்டுடோங்க இதுல கேரளால ரெண்டே ரெண்டு ப்ளேஸ் தா பென்டிங்கா இருந் சே அ ஆலப்புழா போட் ஹவுஸ்மு ஒர்க்லாம் மட்டுதா பெட்டிங் இருந்துச்சு
ஆனா உங்க ஹஸ்பண்ட் சுத்துறாரோ இல்லையோ உங்க ஹஸ் பண்டுடோட பேர்ல நீங்க நல்லா என்ஜாய் பண்
அ மே இருபத்தி அஞ்சா தேதி அவர் பேர்டே நீங்க கெழம அப்றோ வந்துட்டு ஏ மே இருபத்தி மூணாம் தேதி மார்னிங் சனிக்கிழம கிளம்பனோ மார்னிங் இங்க சிக்ஸ் ஓ கிலாக் கிளம்பன ஆக்சுவலி அவர் ஒர்க் முடியருக்கு மார்னிங் ஆயிரு
எத்தன் நாள் எத்தன் நாள் ஸ்டே பண்ணீங்க அதுல
சொல்றது கேளுங்க ஒன் டே தா ஸ்டே பண்ணு ஆக்சுவலி வந்துட்டு அது டைமிங்ஸ் இருக்குது போட் ல ஓ டுவெல் தேர்டி டு அடுத்த நாள் பத்து மணி இல்லாட்டி ஈவினிங்கு ஃபைவ் தேர்டி டு ஆ அடுத்த நாள் பத்து மணி இதா டைமிங்கு போட்டிங் அங்க எ எங்க எந்த போட்டிங்க போட்டா இருந்தாலு அவ்வளோ தா நா மின்னத்தினாலு ஃப்ரைடே வந்து போறதுன்னு முடிவயிருச்சு மின்னத்தனாலூ போட் ஹவுஸ்க்கு போன் பண்ணி கேக் கற எல்லா எண்பதாயிரோ எழுபதாயிரோ அறுபதாயிரோ இருபதாயிரோ அப்படின்னங்க நா சொல்ற சொல்ற அதா
இல்லப்பா நாங்க போய் காச பால் பண்ணிட்வன்டோப்பா கஷ் டமா இருக்கு ஆனா மாரி எதுவுமே சுத்தி காமிக்ல நாங்க வந்து கும்பல ஒரு தேர்ட்டி பர்சன் போனோ நாங்க போயிட்டு எங்கயுமே சரியா அந்த போட் ல ஒரு நாள் ஒரு நாள் நைட் ஸ்டே பனோ மறுநாள் கால நீீங்க சொன்ன மார்தா வெக்கேட் பண்டோ நாங்க காலையில ரீச் ஆனோம்ப்பா காலையில டென் ஓ கிளாக்கோ ஏதோ ரீச் ஆணோ டென்நோ டுவெல் ஆயி ச்சுன்னு வச்சுங்களே மறுநாள் டுவெலு மறுநாள் மறுநாள் வந்து வெளிய வண்டோ ஆ டுவெல் வரைக்கு வச்சிருந்தாங்க ஆனா நடு கடல்ல கட் நடு கடல்லயே நடுலேயே நின்னுந்தாங்க அப்றோ ஏதோ ஒரு எடம் அப்டியே லைட்டா போயிட்டு ரொம்பெல்லா எங்கே டச் பண்ணல ஆனா வந்துட் யூடியூப்லல்லா பாத்தா நெறைய பிளேஸ் பா அந்த போட்டிங்லயே போக வேண்டிய நெறைய பிளேஸ்லா காமிக்கிறாங்க அதுதா எங்க இருக்குன்னே தெரில
அதுதா நா சொல்றது கேளுங்க அப்றம் வந்துட்டு பஃபைவ் தேர்ட்டிக்கு ஆக்சுவலி சூரிய உதயம் தா மறையுல்ல அது காமிக்கற அப்டின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க ஆக்சுவலி அதுக்கப்றம் நாங்க என்ன ஆச்சுன்னா இ நாங்க மார்னிங் இங்க சனி க்கெழம காலையில ஆறு மணிக்கு கெளம்புனோ ஈவி்னிங்கு ஆக்சுவலி போட் ஹவுஸே கிடைக்கவே இல் செரி என்ன பண்ணலா போயிடலா நேர்ல போனா கம்மியா கெடைக்கு அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்பயே போக போக கால் பண்ணிட்டு இருந்த கெடைக்கலினாலும் ரூமா ரூம் ஏதாவது எடுத்து ஸ்டே பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லி பிளான்ல தா போனது அப்றோ போக போக ஒருத்தவங்க கிடைச்சாங்க தேர்டீன் தௌசண்ட யார் யாருன்னா எங்க மாமனார் ரு நானு எங்க மாமியா எங்க வீட்டுக்காரரு என் பை ய அப்றோ என் என்னோட என் பையனுக்கு எட்டு வயசு என்னோ ட தம்பி பைய அவனுக்கு ஒன்பது வயசு மொத்தோ ஆறு பேரு தா ஆ ரெண்டு ரூ ரெண்டு பெட்ரூம் குடுத்தாங்க பதிமூணாயிரோ
பரவாயில்லயே நாங்க இங்க ரொம்ப அதிகோ அட ஒண்ணுமே இல்லாத மாரி ஃபீல் ஆ வேஸ்ட்டு முப்பது பேர் போயிட்டு என்ன
ச்சு ஆனா ரீச் ஆகுறக்கு என்ன ஆச்சு பைவ் தேர்ட்டிக்குள்ள ரீச் ஆகோனும் அப்டினாங்க ஆ அப்பதா வந்து உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வருவோம் அப்டின்னு சொன்னாங்க ஆனா நாங்க ரீச் ஆனதே செவன் தேர்ட்டிக்கு ஆனா கரையிலேயே தா இருந்துச்சு போட்டு பட் போட்ல தான் போயி போயி இருந்தோ அப்புரோ போனோனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்கோ ஒரு செவன் தேர்ட்டிக்கு ரீச் ஆணோ அ வெல்கம் ட்ரிங்க்கு டீயு சாரி காபியு டீ எது வேணாலு கேட்டா குடுத்தாங்க பழபஜ்ஜி குடுத்தாங்க அப்ரோ ஒம்போது மணிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அதுலயே எல்லாமே இன்குளூடு ஆ சாப்பாடு எல்லா நல்லா இருந்துச்சு சா ப்பாடு டாலு அப்ரோ சிக்கன் கரி சப்பாத்தி சப்பாத்தி
சரிப்பு மதியானோ நைட்டு நல்ல உபசரிப்பு நல்லாதா வெச்சு சும்மா
ஆ அதுவே எக்ஸ்ட்ரா வந்துட்டு மீன் கேட்டாதா அதுதா பிரச்சனை ஆயிருச்சு நெக்ஸ்டா மீன் கேட்டோ ஒரு சின்ன மீனா இருக்குது அது தௌசண் ஆமா நாங்க வாங்கவே
என்னது தவ்சனா இங்க இருந்தா எல்லா ஒரு கடையே போட்டிருப்பாங்க இங்கெல்லா இருந்தா
ஆமாங்க வேண்டா அப்டின் சொல்லிட்டுமே அப்ரோ வந்துட்டு சேரி அப்டின்ட்டு அப்ரோ மறுபடியு தூங்கிட்டோ ஒரு பத்து மணிக்கு ஏசி போட்டாங்க மார்னிங் வந்து செவன் ஓ கிளாக் ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்க அப்ரோ மறுபடியு எந்திரிச்சு காபி குடிச் ரெஷ் ஆயிட்டு மறுபடியு சாப்பாடு கொடுத்தாங்க தோச கொடுத்தாங்க சட்னி சாம்பார் கொடுத்தாங்க சாப்ட்டுட்டு அப்ரோ ரெடி ஆயிட்டு அப்டியே இல்ல இல்ல இல்ல ஆப்டர்நூன்ல்லா இல்ல டென் தேர்டிக்குல்லா வெளியே வந்துட்டோ அப்ரோ ஒரு எயிட் ஓ கிளாக்கே உள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த மார போட் புல்லா
எத்தன மணிக்கு போனீங்க அப்பனா கரக்ட்டா டென் ஓ கிளாக போனீங்க
முந்துன நாளா முந்துன நாள் தா நா சொன்னேல ஃபைவ் தேட்டி பைவ் தேர்டி ஓ அப்டி இல்ல இந்த டிஃப்ரெண்ட் இருக்குது நெறைய இதுக்கு டிஃப்ரென்ட் இருக்குது பைவ் தேர்டிக்கு செக் இன் பண்ணி அடுத்த நாள் காலையில டென் தேர்ட்டிக்கு அவுட் ஆகுறது இருக்குது அந்த மாரி நெறைய வந்திருந்தாங்க ஒரு பக்கமா இருந்தது ஒரு வேள டைமிங்ஸ் ஒரு ஒரு ச சம்திங் போட்டுங்களா அப்டி மினமோ ஆனா இந்த போட்டு நல்லா இருந்துச்சு எங்களுக்கு பதிமூணாயிரக்கு கிடைச்சது லக்குந்துதா சொன்னாங்க எங்க வீட்லயு அப்டிதா சொண்ணாக பரவால்ல பிரேமா
கராயலசுமா நார்மலா கிடைச்சதா
ஆப்ரா இல்ல நார்மலா தா கிடைச்சது ஆக்சுவலி அப்ரோ வந்துட்டு நல்லா இருந்துச்சு போட்டு நல்லா இருந்துச்சு அப்ரோ வந்துட்டு அ அடுத்த நாள ஆ செம்ம நீட்டா இருந்துச்சு ஆ ஃபோ ஆடு ஆ அடுத்து அ நைட்டு வந்து டி ஜே மார போட்டு டேன்ஸ்ஸெல்லா ஆட்னோ
சூப்பரா இருக்குல்ல எத்தன டோட்டலா மொத்தோ எத்தன மெம்பர்ஸ் போனீங்க எத்தன ஒரு
அவ்ளதா ஆறு பேரு எங்க மாமனா மாமியார் நானு எங்க வீட்டுக்காரு பக்
நீங்களே போயிட்டு டீஜேல்லா போட்டு ஒரு ஜேலஞ்சாய் பண்ணீங்களா இந்த ஆறு பேருமே
ஆமா எங்க வீட்டுக்காரு போட்டு விட்டாரு அ ஃபோன் இதுல கனெக் பண்ணி ஆக்சுலி எங்க வீட்டுகார் சிஸ்டத்துல பூந்தாருனா மொபைல் எல்லாத்தயு அக்கு வேறா ஆணி வேறா பிச்சிருவாருங்க எல்லாமே தெரியுங்க
கவலயில்ல
அஹ்ஹ அப்றோ எ அங்க பசங்க இருக்காங்கல்ல ப பையன் நான்தா சொன்னல்ல பையனு தம்பி பையனு வந்திந்தாங்க அதனால எல்லா சேந்து டேன்ஸ் ஆட்னோ பயங்கரமா டேன்ஸ் ஆடிட்டு அத சொல்லி நா சொன்ன அடுத்த நாள் உள்ள கூட்டிட்டு போனாங்க நெறயா ஆ பயங்கரமா ஆடுவ அப்றோ உள்ள கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த ஆயுர்வேதக் மசாஜ் சென்டர் ஆமா இங்க வேணா போறீங்ளா அப்டின் கேட்டாங்க இல்லைங்க அப்டின் சொல்லிட்டோ அப்றோ ஆ அந்த மாரில்லா கூட்டிட்டு போனாங்க அப்றோ வந்து ஸ்பீடு ஸ்பீட் போட்டு அதுக்கு போறீங்ளா அப்டின்
அங்க பர்ச்சேஸ் பண்ற எடமா இந்த ஆயில் தேங்கா எண்ணெ
அ அப்றோ ஸ்பீடு பேட்டு போற அப்டின் கேட்டாங்க இல்ல எந்த எடங்க
அ பர்ச்சேஸ் பண்ணுவோல்ல ஆயில் இந்த கேரளாக்கு ஃபேமஸா இந்த ஆயில் எது
ஆஹா ஆஹா அந்த மாரி கூட்டிட்டு போகல அந்த மாரில்லா கூட்டிட்டு போ கேரளால எங்க எறங்குனாலு உங்களுக்கு கடைல அந்த மாரிதாங்க கெடைக்கு அதெல்லா கூட்டிட்டு போறக்காக இது அ
அப்ப நாங்க வர்மாட்டலோ
ஆஹா அதெல்லா ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல அதெல்லா எல்லா பக்கமு கெடைக்கறதுதா அப்றோ ஸ்பீட் போட்டுக்குதா போ நடுவான்ட்லயே போட்டிங்க் நடுவான்ட்லயே இருந்துச்சு ஒரு போட்டு அந்த போட்லயே வந்து ஸ்பீட் போட்டு இருக்குது போல
ஆமாமா ஆ போனு போனு ஆ போயிரு தனித்தனியா போணு அந்த பெரிய போட்ல இருந்து தனித்தனியா போயிட்டு வந்தோ நாங்க கூட
ஆ அந்த ஸ்பீட் போட் போறீங்ளா அப்டின் கேட்டாங்க அப்றோ மறுபடி உள்ள ஃபுல்லா சுத்திட்டு பயங்கரமா ஆ பயங்கரமா அது முன்னூ ரூபா என்னமோ கேட்டாங்க போட்ல முன்னூரூபாவோ நானூறூரூபாவோ கேட்டாங்க அ அப்றோ வந்து போ ட்டோஸ் பயங்கரமா எடுத்துட்டு போட்லயே உள்ளக்குள்ள போ புக ஃபோட்டோஸு வீடியோஸு அந்த மாரி எடுத்தோ நல்லா பயங்கரமா எடுத்துட்டு டென் தேர்ட்டிக்கா செக் அவுட் ஆயிட்டோ செக் அவுட் ஆயிட்டு வர்கலாக்கு கெளம்பிட்டோ கெளம்பிட்டு அங்க ஒரு பக்கோ போனோங்க அது வர்கலால எனக்கு அது ரொம்போ எ ஆக்சுலி நா
என் வாய்ல வேணா எடுத்துக்கீங்
இல்ல காரு இருக்கு எங்க வீ
ஓகே ஓகே அப்ப கரெக்டா இருக்கு
ஆமாமா நானு எங்க வீட்டுக்கார் ஆமா நானு எங்க வீட்டுக்காரு மாத்தி மாத்தி ஓட்டிப்போ
ம் இப்ப அவுங்கவுங்க உங்க மாமனார் வந்தல்ல கூட இருக்காங்ளா அவுங்ககூட தனியா இரு
அவுங்க இல்ல அவுங்க ஊர்ல இருக்காங்க வந்தாங்கனா எப்பவாது வந்தப்போ கூட்டி போனு இல்லாட்டி நாங்க மூணு வேர்தா மேக்சிம் ஆஹ் வந்தாங்கனா அவுங்க கூட மேக்சிமோ எப்பவாவது மட்டுந்தா கூட்டி போவோ இல்லாட்டி நாங்க மூணு வேரு மட்டுந்தா நாங்க மூணு வேரு பயங்கரமா சு த்தி இருக்குங்க எல்லா பக்கோ ஆக்சுலி இந்த பக்கோ இப்பதான் இவங்கள கேரளா கூட்டிட்டு போயிருக்கோ நாங்க போனது மூணாறு மத்த எல்லா பக்கமே நாங்க மூணு வேர் மட்டுந்தா போயிருக்கோ
ஆ அப்போ சுத்தாத எடோ இல்ல கரெக்டா
ஆ எனக் எனக்கு வந்து இந்த ஜிப் லைனு, ஆ ஸ்கூபா டைவிங்கு, ஆ அப்ரோ பாரஷூட் இந்த மாரி எல்லா போகோன்னு ஆச பட் அவுங் பாரஷூட் போயிருக்க, ஸ்கூபா டைவிங் மட்டு போனதுல்ல ஜிப் லைன் போயிருக்க ஜிப் லைன் போயிருக்க இது மட்டு ஸ்கூபா டைவிங் மட் டு இன்னோ போல எனக்கு கடற்குள்ள போய் ஸ்கூபா டைவிங் பண்ணணுன்னு ரொம்ப ஆச
என்ன என்னா ஒரு ஆச பயோ கே பயமால்லையா அந்த இதுப்பா பாரஷூட்லா எப்படி இருக்கு
டைம் முடிஞ்சு போச்சுன்னு நெனைக்கிற அடுத்த கால் பண்ணுங்க